ஆனா நம்மளுக்கு ஒரு நாள் நடைப்பயணம் ரயில் பயணம் அப்டி பேருந்துல பயணம் பண்றது எல்லாத்துலயு ஒரு ஒரு அனுபவோ நம்ளுது கெடைக்கு நண்பர்களோட பயணம் பண்றது அந்த மாரி இயற்கைய ரசிச்சுக்கிட்டே நம் நம்ம பயணம் பண்றது அந்த மாரி பலவிதம் மான பயணங்கள் நம்மளுக்கு இருக்கு ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா நம்மச் மகிழ்ச்சியா இருக்கு நம்மளுக்கு என்ன மனசு கஷ்டமா இருந்தாலு ஒரு ஒரு வண்டி எடுத்து டு நம்மாட்டு இப்டி போய் போய் சுத்தினாலு அது ஒரு ச் மாரி ஒரு அமை இத தந்து கொஞ்சோ நல்லா வெளிய இருக்குள்ள நல்லா கவனிச்சு அந்த மாரி நம்ம கவனோ வந்து வேற மாரி மாறி நல்லா இருக்கு அதுமேரி இங்க இருந்து நம்ம வேற ஊருக்கெலா வேற ச் மொழி பேசுறவங்க அந்த மாரிலா போனா அந்த மொழிகளு நம்ம கத்துக்கலா இது ஒரு அனுபவோ ஆமா அ பயணம் நாளே நம்ளுக்கு ஒரு அனுபவோ நம்மளுக்கு நெறைய க கெடைக்கு அதா ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியோ நம்ம பக்கத்துல போறது வந்து நம்ம ரிலாக்ஸ் நம்மளோடைய எ ச் அமைதிக்காக நம்ம வந்து எ அத இதப் பத்தி யோசிக்கக் கூடாது து நெனச்சா அந்த மாரி போனா அந்த மாரி நம்ம அமைதியா இருப்போ இதுவே வெளியூர் ஒரு நம்மக் வெளிநாடு வெளி அந்த மாரில்லா வெளி மாநிலத்துக்கு நம்ம போனோனா அது ஒரு அது ஒரு ஒரு அனுவோ கெடைக்கு இது சைக்கிள்ல போனா அது ஒரு அனுபவோ கெடைக்கு அந்த மாரி வேலைக்கு போறது ஒரு பயணந்தா அந்த மாரி எல்லாமே ஒரு ஒரு ஒரு பள்ளிக்கு போறது ஒரு பய பயணந்தா பயணன்றது நெறைய விதம் இருக்கு
ஆமா நீங்க சொன்ன மாதிரி பயணங்கிறது நெறைய வெவ்வேறான பல இது இருக்கு அதுல வந்து நம் ம ஒரு ஒரு விஷ்யோ நம்ம வந்து வெளியில பயணம் பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரே இடத்துல இருந்தோனா நம் நம்மளுக்கு அத பத்தி அங்க இருக்கறத மட்டுதா நம்ம தெரிஞ்சுப்போ அத பாப்போம் இதே பயணம்னாக்கா போற வழிகள் நெறைய இருக்கு ஒரு சில இதெல்லா வந்து நம்ம இடத்துல இல்லாததெல்லா நம்ம பயணம் பண்ணும் போதுதா வந்து பாப்போ ஏன்னா நம்ம சுத்தி இருக்க இடத்துல வந்து அஹ் அதிகமா நெறைய பாத்த விஷயங்கள் மட்டுதா இருக்கு நம்ம புது புதுசா நம்ம எப்ப பாப்போனா இப்ப இப்ப வெளிய இடங்களுக்கு போறோ இப்ப வீட்ல இருக்கோனா வீட்ல இப்டிதா இருக்கு நமக்கு தெரியு இதே வந்து வெளியில இப்ப பள்ளிக்கு போறோ கல்லூரிக்கு போறோ இல்ல மத்த எட இந்த சுற்றுலா போறோம்னா அது ஒரு வித்திய சமான ஒரு அனுபவமா இருக்கு இன்னொரு பக்கோ என்னன்னா இந்த விதவிதமா த மக்கள் அத பழகற அந்த இதெல்லா பாக்கறது இந்த பயணத்திலதா ஏன்னா அ அ நெறைய பேரு நெறைய விதமான அந்த குணங்களோட இருப்பாங்க அத பாக்குறதுக்கு நம்மளுக்கு அ தெரியுமா இருக்கு சில பேர் வந்து தெரியாமலே உதவி செய்யறது இதெல்லா வந்து அந்த பயணத் துல தா வந்து இருக்கு அஹ் அதாவது முக்கியமா இப்ப பேருந்துல பயணம் பண்றோம்னா இப்ப நம்ம ஒருத்தவங்க இந்த முடியாதவங்களே வராங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரு எழுந்தது அதாவது எடோ விடுவாங்க இல்லையா அதெல்லா வந்து இந்த பயணங்கள்ல மட்டுதா நம்ம பா இந்த மாதிரியான நெறைய இருக்கு சொல்ல போனா நெறைய இந்த பள்ளின்றது அது ஒரு பயணம் அது ஒரு காலகட்ட அ பயணந்தா அந்த பயணத்துல அந்த பேருந்து பயணம் தா நா பண்ணிருக்கே அந்த பள்ளில படிக்கும் போது அது ஒரு வித்தியாசம் நா நெனப்ப காலைல போஹும்மோது எ ஒரு மணி நேரம் ஆஹு வரம்மோது ஒரு மணி நேரோ அந்த இதுல வந்து எனக்கு நறைய அந்த நண்பர் அதாவது நறைய புரிஞ்சுக்கக் கூடியது
மா நீங்க சொன்ன மாரி பள்ளியில் அஹ் பள்ளில பயணம் செயல்றதுலா நம்மளுக்கு அந்த அனுபவோ வந் அதுக்கப்பறோ நம்மளுக்கு கெடைக்கவே கெடைக்காது நம்ம நெனச்சா கூடு இப்ப கல்லூரில கல்லூரிலயு அந்த மாரிதா நம்ம அதல்லா இப்ப திருப்பி நெனச்சா நம்ப அதுல போய் ஏறி போய் போமா னா முடியாது அது அந்த அதோட இதோட முடிஞ்சிச்சு இதே நம்ம வேற இப்ப நா வேற எங்கனா நம்ம போறோ இப்ப குடும்பத்தோட போறோ அப்புடின்னா நம்ம வந்து நெனைச்ச போது நென அடியே நம்ப எல்லாரு சேந்து போலா நெனச்சா போலா ஆனா வந்து இந்த மாரி இ கல்லூரி பள்ளியிலல்லா நம்ம நெனச்சா கூட போ முடியாது அங்க இருக்குற இந்த வெசு சுற்றுலா போறது அதல்லா வந்து நம்ப திருப்பி என் எ நெனச்சா எப்பயுமே நம்மளா போவே முடியாது அப்பறோ நம்ப இந்த குடும்பத்து கூட போகும் போது இப்ப அப்பா அம்மாலா அவுங்க ஏறுனே அந்த எடத்துக்கு போயிருப்பாங்க இப்ப அத பத்திலா சொல்லுவாங்கல்ல ஹ இப்ப இந்த மாரி இங்க இ இது இது நல்லாருக்கு இங்க இ இத ஒரு டீ ஒரு டீ குடிக்கறதுனா கூட அங் இந்த எடத்துல இது குடிச்சா நல்லாருக்கு இந்த இந்த எடத் கடைலிது நல்லாருக் நா அவுங்கள அவுங்க அனுபவத்துல நம்மளுக் சொல்லுவாங்கல்ல அதல்லா கேக்கம்போது நம்ப வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக் போ அப்பறமட்டு நம்ப ஃபேமிலி கூட போறது நல்லாருக்கு நண்பர்கள் கூட போறது அத விட ரொம்ப நல்ல தா இருக்கு ஆனா வந்து அது நம்மளுக்கு எப்பயுமே கடைக்காது ஃபேமிலி என்னா நம்பளுக்கு நெனச்சமோது ஒரு நம்ம மாட்ன்னு இது ஒரு கார் இருந்துச்சுன்னா கூட கார் எடுத்துட்டு டப்புனு போயிட்லா ஆனா ஆனா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குலா ரொம்ப அத ப்ளான் பண்ணி அப்டி பண்ணாதா அவுங்க கூடலா நம்ப பண்ணாதா போவே முடியுமே
ஆஹ் ஆமா நீங்க சொன்ன மாரி இந்த நன் நண்பர்கள் கூட அப்டிங்கறது வந்து இது து நம்ம பள்ளியோ இந்த மாதிரி வெளில ஒரு ஒரு எடத்துக்கு இப்ப போயிட்டு வரோ அப்டின்னா அங்கமா அங்க கறது அங்க வந்து நம்மளுக்கு அ எல்லாரு ஒன்னா சேந்து போறதுக்கு வாய்ப்பு கடச் சாதா நம்ம போக முடியு அதுக்கடுத்து நம்ம போஹ முடியாது அடுத்து குடும்பத்து கூட நம்ம எப்ப வேணாலு போய்க்கலா திடீர்னு முடிவு பண்ணா என குடும்பத்தோட நம்ம எப்பயு இருப்போ இதுன்றது வந்து இந்த பயணம் பண்றதுன்றது வந்து அதுக்கப்பறோ நம்ம நெனச்சா கூட முடியாது ஏன்னா அ ஒரு ஒருத்தவுங்களுக் வந்து அந்த நேரோ காலோ அப்டிங்கிறது எல்லாருக்கு ஒரே மாதிரி இருக்காது அவுங்க ந நம்ம போகலா நெனைக்கும்மோது அவுங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை எதா இருந்தாலு நம்ம முடிவு எடுக்கறோன்னா அது வந்து அதுக்கப்பறோ ஒரு பேச்சுவார்த்த இல்லாத மாதிரி இருக்கும் பேச மாட்டோ அதிஹமா அதிகமா வந்து போலாமா இங்க ஒ எல்லாருக்கு வேலை அப்டிங்கிறது வந்ததுனால போ முடியாது இது இன்னொரு பக்கோ என்னன்னா குடும்பத்து கூட வந்து நம்ம போகலா உ எப்போ வேணாலு இதே வந்து நம்ம அந்த சுற்றுலாலாம் போவோ இல்லியா அந்த பள்ளிகள்லயோ சரி கல்லூரிகள்யோ சரி அது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமா தா இருக்கு ஏன்னா தினசரி காலைல வருவோ சாயந்தரொ போயிடுவோ அத தவர அவுங்கள பத்தி நம்மளுக்கு தெரியாது ஆனா சாய்ந்தரத்துக்கு அப்றோ எப்டி ப்டி இருப்போனு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா வீட்டுக்கு வந்தா நம்ம ஒரு விதத்துல இருப்போம் இப்ப நம்ம அவுங்கங்க என்ன எப்டி இருப்பாங்கன்னா இப்ப அஞ்சு நாளா இருந்தாலு ஒரு எத்த நாளா இருந்தாலு அந்த சுற்றுலா முடிஞ்சு வர ர வரைக்கு நம்ம என்ன என்ன எப்டின்னா ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு பயணம் த பயணம் பயங்கரமான ஒரு அதிகபட்சமான ஒரு பயணமா இருக்கும் ஏன்னா காலைல வந்துட்டு போறத விட நம்ம இன்னு கூடுதலா நேரம் வந்து அவுங்க கூட செலவிட முடியு அது ஒரு எ ஏன்னா பகல் முழுக்க நம்ம எப்புடி இருந்தோமோ அத விட வெளில வந்துட்டா அவுங்க ந அவுங்க நம்ம கூட எப்டி இருப்பாங்க நம்ம வந்து அ மனசுல இருக்கதெல்லா நறையா வந்து து பேசுவோ அதிகப அதிகமா இன்னு கொஞ்சென்னாகுன்னா எல்லாமே பேச நம்மளுக்கு புடிச்ச ஏன்னா வெளில போகும்போது அ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவு நண்பர்கள் கூட போம்போது அந்த மாரி ஒரு பயணத்துல அது சு ற்றுலா பயணன்னமோது இன்னு கொஞ்ச எப்டி இருக்குனா நம்மளுக்கு அந்த சொல்ல தெரியாத அந்த து விதமான அனுபவமா இருக்கு அது எப்படா இதுக்கப்புற கெடைக்குமா கெடைக்க தா அப்டியோனு ஒரு கேள்விக்குறி வரும்போது இந்த பயணத்தை நம்ம அ ந நம்ம வந்து எப்படில்லா- அ வந்து செலவழிக்கணமோ அப்டியெல்லா நம்ம மனசுல போட்டு வச்சு செலவழச்சிருப்போம்-
ஆமா நீங்க சொன்ன மாரி அது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் அப்புற இந்த நண்பர்கள் கூடையே நம்ம இந்த கல்லூரி பேருந்துகள் எல்லா நம்ப போவோ அவங்க கூட போகும் போது இந்த இப்ப இப்ப வந்து கிளாஸுக்கு போனா நம்ம பேச முடியாது எதுமே பாட நடக்கு அதைதா கவனிக்க க்கணு அதனால எதுவுமே பண்ண முடியாது அதனால அந்த டைம் அந்த எப்ப வரு இந்த காலையில நம்ம எப் இப்ப எழுந்த நம்ம வந்து நண்பர்களோட போவோ அந்த பஸ்ல ஏறி உக்காருவோ அந்த முக்காம்ண மு முக்காம் மண் நேரம் ஒரு மண் நேரம் டிரவல் தா ஆனா வந்து அது ஒ அவ்ளோவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் போம்போது குடுத்தவோ எதனாவது பாடவெல்லா குடுத்திருப்பாங்க அதெல்லா உக்காந்து படிச்சுட்டு இத இத அவங்க சொல்லி மாறி மாறி சொல்லி அது ஒரு சிரிப் பா போகு அந்த எக்ஸாம் டைம்லல்லா சுத்தமா எல்லாரு ப மீதி டைம்ல்ல நல்லா காதுல ஒரு பாட்டு கேட்டுன்னனு அந்த மாரி போயு இருப்பாங்க மீதி அ நா எக்ஸாம்னு வந்துட் ச்சுனா எல்லாத்தையு புக்குப் போட்டு திருப்பி பு பொரட்டினு கடந்துன்னு அந்த உள்ள நொழையிற வ வரிக்குமே புக் வச்சு படிச்சுன்னு போன காலங்கள் எல்லா இருக்கு அப்புறோ இந்த ஒரு டைம் ட்ரெயின் ட்ரெயின்ல போகும் போது ஆ புக் பண்ணி போனா அ ஈஸி போல அது எங்களுக்கு தெரியாது தெரியாம நாங்க என்ன பண்ணிட்டோ புக் பண்ணாம போயிட்டோ போனோனே செம்ம நெரிச்சல் நெரிச்சல் ஒரு ஒரு கால் ஒரு கால் மேல இன்னொரு கால் போட்டு நெரிச்சி மயக்கம் போட்டு உழுற அளவுக்கெல்லா பய பயணம் பண்ணி ஆனா அங்க போய் அந்த சுற்றுலா தா போறோ அங்க போய் செ மகிழ்ச்சி இருந்துச்சி திருப்பி அந்த ட்ரெயினுன்னு நெனைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பய வர அளவுக்கு அந்த பயணம் நம்மளுக்கு பய த்து உண்டாக்கிச்சி
ம் ஆமா இந்த மாதிரியான பயணங்கள் இருக்கு என்னன்னா நம்ம படிக்கலா அப்டின்னு சொல்லி மத்த நாள் தா வந்து போவோ வருவோ அந்த நேரம் பாத்து நம்ம ப படிக்கலா நம்ம அந்த பேருந்து பயணமா இருக்கட்டு அதுல எல்லா எடுத்து வச்சு படிக்கலாம்னு நெனைப்பே அப்பதா பாத்து நம்மளுக்கு ஏத்த மாதிரியே வந்து அந்த பாடு பாட்டு வந்து போடுவாங்க அந்த பாட்டு போடும் போ தே படிக்கவு முடியாது நம்ம நாம என்ன பண்ணி முடியு பண்ணி வச்சிருப்போமோ ஆ செரி நம்ம போ அதாவது பஸ்ல போகும் போது படிச்சுக்கலா இத மீதிய படிச்சு இருக்கலானா அங்க போனா நம்மளுக்கு இருந்ததும் மறந்துரும் போல எடுத்து வச்சா அந்த ஒரு ஒரு மணி நேரம் பயணம் போகுது அப்டின்னா அங்க படிக்கிறது என்ன பண்ணுவோனா படிக்க மாட்டோ ஏன்னா அந்த பா கேட்டதுனால நம்ளுக்கு அந்த படிப்பு ம அதாவது நம்ளுக்கு அந்த மண்டையில ஏறாது நம்ளுக்கு அதே அந்த ஒரு சிந்தனையிலே இருப்போ என்னடா இது அப்டின்னு இதே சாயந்தரோ அந்த வரம்போதெல்லா நானு அந்த ம் நெறைய இதுல வந்து பாத்திருக்கே நீங்க சொன்ன மாதிரி இந்த ரயில் பயணங்கள்ல இந்த மாரி ஒரு சவாலான விஷயங்கள்லா இருக் கு அத விட மோசமா இருக்கு நாங்க ஒரு தடவ வந்துட்டுருந்தோ இப்போ அ ஒரு சில எடத்துக்கு பக்த்து ல்லா வந்து இந்த வீடுகளுக்கு பக்கத்துல இந்த ரயில்வே அந்த தண்டவாளம் போகுமில்லையா அந்த எடத்துலலெ ல பசங்க நின்னுட்டு அந்த ரயி அந்த தண்டவாளத்துருக்க அந்த கல் எடுத்து அந்த அ வேக மா எந்த ட்ரெயின்லா போகுதோ அந்த வந்து அங்க வந்து ந்த அந்த க கல் எடுத்து அடிக்கிறதெலா அவுங்க ஒரு வெளையாட்டு மாதிரி பண்ணுவாங்க போல ஒரு தடவை நாங்க அந்த இதுல இருந்தப்போ அந்த கம்பார்மெண்ட்ல இருந்தப்போ எங்களுக் கு அடுத்து இதுல உக்கார் திருந் தாங்க ஸ் ட்டுல அவுங்ளுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு வெளியில இருந்து அடிக்கவு அவுங்க வந்து அந்த கிளிப் இருக்குல்லையா த லையில போட்டிருந்தாங்க அந்த க கல்லு அடிக்கவு அந்த கிளிப் போய் குத்தி ரத்தம் வந்து ருச்சு அதாவது அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பாதுகாப்பான ஒரு பயணமாவு இருக்க மாட்டேங்கிது நம்ம எங்க போனாலு வந்து ஒரு பயந்து போக வேண்டிய சூழ்நிலையா இருக்கு
ஆமா நீங்க சொன்ன மாரி ஆனா இந்த குட்டி குட்டி பசங் எந்த மாரி பண்ணி நா பார்த்தது இல்ல இந்த பாய் காட்டுவாங்க ட்ரெ ட்ரெயின் போம் போது பாய் காட்டு வாங்க அந்த மாதிரி மேல விமானம் போம் போது அதுவுக்கு பாய் காட்டுவாங்க அதெல்லா பாக்கும்போது நம்ள்க்கு சிரிப்பாருக்கு அப்றோ அந்த இந்த ட்ரெயின் ட்ரெயின்லயே புக் எப்புனா நம்ள்க்கு எடோ எல்லா இப்ப நா ஒரு டைம் நா போம்போது அப்டிதா நம் அந்த மாரி கூட்ட நெரிச்சல் ல்ல மாட்டி கிட்டு மயக்கம் போட்டு விழு விழுந்துட்டே விழும்போது ஒருத்தவங் அப்டியே அங்க இருந்தவங்க எல்லாருமே நம்ப அப்டி அவுங்கள யாருனே நம்ள்க்கு தெரியாது ஆனா அவுங்க அ அழகா என்ன கூட்டு அவுங்க இருந்த அவுங்ளுக்கு இருந்த சீட் எடத்துல வந்து து என்ன உக்கார வெச்சு தண்ணி குடுத்து அந்த மாரெல்லா பன்னம்போது எப்டி இருக்கறாங்க அப் அப்டின்ற மாரி நம்ள்க்கு தோண வெக்கிறதெல்லா அவுங்க எப்யுமே நல்லா இருக்கணுனு நெனக்கிற அந்த அளவுக்கு நம் ரொம்ப கஷ்டபட்டு வந்த போது அந்த மாரெல்லாம் உதவி பண்ணும்போது நம்மளுக்கு நம்ளு இந்த மாரி போம் போது நம்ளு பண்ணனு அப்டின்றத நம்ம அங்க கத்ததுக்றோ அந்த அந்த பயணத்துல நம்ம கத்துகிட்டு நம்ம நம்பளு அடுத்தடவ போம்போது அந்த மாரி பண்ணணு அது மாரி நாங்க ஒரு டைமு குடும்ப எல்லாமே சேந்து சுற்றுலா போனோ போகும்போது எடோ வந்து கம் கம்மியா இந்துச்சு யாருக்குமே பத்தல பத்தலன ஒன்னே அந்த பயணம் புடிக்காம அங் ரொம்ப தூரோ செலவு பண்ணி அம்மா தூரம் போயி ச புடி காம கொஞ்சோ சில பேர்ல்லா வந்துட்டாங்க அந்த மாரி கூட எல்லா இருக்கு
ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாங் கூட நம்மளுக்கு இருக்குன் நா அந்த இதுல
ம் ஆ பயணத்த பத்தி நெறயா பேசணோ பேசனதுக்கு நன்றி
நன்றி
ம்